ஹலோ கேக்குதா ஆ நா சாப்டே இல்லியா இல்லியா எ கண்மணி எல்லா சாப்புட்டா சாம்பார் சாதோ
ஆமா அதா மறந்துட்டன்டா
ஏன்டா டேய் இது மாரி பண்ற எங்க போற இப்போ வேலைக்கா
ஆமா
என்ன வேலைக்கி மியூசிக் வாசிக் வாசிக்கிறதா அ டெய்லியுமா போறா
ஆமா கிளேஸ்ஸுடா
ஓ கிளாஸ் அட்டன் பண்றியா
ம்
அவ வேலைக்கு போறன்றா
அப்டியே முச்சுட்டு வேலைக்கு போவ என்னாடா இது கேள்வி இதேய் நல்லா வரு நா ஆஃப்பனவர் கிளாஸ்க்கு
ஆஃப்னவரா எவ்ளோ அதுக்கு ஃபீஸ்ஸுயா
ஆ பீசா
ஆ
ஆறாயிரோ
ஆறாயிரமா
ஆமா
ஒரு மாசத்துக்கா
ஆமா
அப்டின்னா அதுல்ல நல்லா கத்தருவாங்களா
கஷ்டோ
கஷ்டமா எப்டி அதுல்லா அவுங்களே தருவாங்களா இன்ஸ்டியூமெண்ட் எல்லா இல்ல நீதா காசு குத்து எத்துனு வாங்கி எத்துனு போண்ணுமா
வாங்கி எத்துன் போணு
அப்ப எதுக்குதா ஆயிரூபா நம்ம தர்ணு
கத்து குடுக்கறாங்கள்ல
என்னா அப்டின்னா கத்து குடுப்பாங்களா அங்கா புரிற மாரியா
மேக்ஸ்
ஓ இப்ப கத்தின் எத்த எத்தன மாசம் போயிரிக்கே இப்போ
நானா
ஆ
ஆறு
ஆறு மாசோம் போய்கிறியா
ம்
ம் நானா கத்துக்கன இப்போ நறையா மியூசிக்லா வாச் சிப்பியா இதெல்லா ஒரே மியூசிக்கு தானா இல்ல இதையு நா அந்த இன்ஸ்டால கூட அந்த ஒரே மியூசிக்குதாம் போடுவ
அது எம் பிரதர்றா
லை நீ வாசத்தெல்லா பாத்த நானு ஒரே மியூசிக் தா இருக்கு அந்த ரெண்டு மூணு
ஆமா நா இன்னு எதுமே போட்லல்ல அதுக்கப்றோ அது ரெண்டு தா இருக்கு
ஓ எப்ப அத்தது போடுவ
போடுவ
த பயங்கரமான மியூசிக்கா ஒண்ணு வாஸ்ச்சு போடு நல்லா வியூஸ் போவுல்ல கூட நா கூட கமெண்ட்ல போய் ஃபயர் உட்ட
ஃபயர்உட போரியா
அஆ பயங்கரமா வட சென்னை பீ ஜி எம் புதுப்பேட்டை பீ ஜி எம்
அப்றோ திருவள்ளூர் பி ஜி எம்
திருவள்ளுரா
ஆ
திருவள்ளூர் என்ன பி ஜி எம்மு நா திருவள்ளூர் யாரா சொன்னது
அப்பறோ
சரி வச்சுக்கோ திருவளூர்னே வச்சுக்கோ நீ எந்த ஊரு ஆமா நா நா இப்டிதா போன நந்தே போய்ட்டியா
ஆமா ஆமா இப்பதா வந்த
இப்பதா வீட்டுக்கே வந்தியா
ம்
வீட்டு வந்தோனே இப்ப கெளம்பற
அமா
என்னடா வாழ்க்க இது டே கொன்நேரோ கூட வீட்ல படுக்கூட மாட்டியாடா கொன ரெ ரெஸ் ட்டு கொழ மாரியா ஒல்லியா இருப்பியா
ம்
ம் இப்பனா பண்ற
அதா களம் போற
என்ன பண்ணுகற ட்ரெஸ் மாத்தினிக்கிறியா
இல்ல இல்ல
ஆ வேற என்ன பண்றா
டேய்
இன்னாதா பண்றன்னு கேக்கற அப்பற மாட்டு டேய் இருடா இருடா போனா உக்காந்து பேசிட்டு போறா கொன்ன மாச்சு உக்காரா வீட்ல
டைம் ஆய்ச்சுதா பைக் ஓட்னு
ஓட்றா அப்டே ஓட்றா இல்ல ஓட்டாது இரு கொஞ்நேரோ இன்ட்டுப்போ என்னாபோயது
வே சரி இரு நா பண்ற
டேய் டேய் டேய் அடை
டேய் டே டே டே டே டேய் டேய் டே டே ஏன்டா சோதிக்கிற
அப்டே நா சொன்ன நா சொன்ன ட்ரிக்கு வச்சு ஓட்னு போடா பைய
புரில
நா சொன்ன ட்ரிக்கு வச்சு ஓட்ணு போ
சொன்ன ட்ரிக்கா
ஆ நா ஒன்னு சொன்னேல்ல கை எத்து சோல்டரு மேல ஃபோன வச்சு க கைத்தால இப்டி அமிக்கன்னு அப்டியே பேசீன்னே போவா எவ்வளோ தூர போப்போறா கிளாசிக்கா ஹலோ ஆ எவ்ளோதூர
கொஞ்சோ தூரா கொஞ்சோ தூரந்தா
கொஞ்ச தூர்ந்தா நட்ந்தே போ
டேய் நீ வையா
டே டே டே டே டே
டேய் அதுல பாதி காசு கூட தர ஏ சம்பளத்துல ஆ
என்னடா இப்டி பண்ற உட்டு போறீயாடா பாதில இன்னா பைக் வச்சுன்னுக்குற
டேய்
இன்னா பைக்டா வச்சுன்னுக்குற